ஆ கேக்குதுங்க
ஆ இப் இப்போ இப் இப்ப இப்போ கிளியரா கேக்குதா எ எ எனக்கு உங்க வாய்ஸ் அங்க எக்
எக்கோ அடிக்குது ஆ இல்லியே எனக்கு கிளியரா எனக்கு கிளியரா கேக்குது சொல்லுங்க ஆ பேசினதே எனக்கு கேக்குது திரும்பியு அ இருங்க பேசுங்க அகெய்ன் பேசுங்க
ஆ ஆ ஓக்
ஆ ஓகே ஓகே கிளியரா கேக்குதா எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்குறேங்க நீங்க எப்டி இருக்கீங்க ஆ நானு நா நல்லா இருக்கே டியூஸன்லா முடிஞ்சிருச்சா சமையல்லா முடிஞ்சிருச்சா. சமையல் டின்னர் டின்னர் முடிஞ்சிடுச்சு நானு எங்க வீட்டுக்காரரோ சாப் உட்டுட்டு இப்போதா ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது
என்ன செஞ்சீங்க இன்னிக்கி சாட்டர்டே என்ன ஸ்பெஷல்
இன்னக்கி நாங்க வந்து எல்லா காயு இருக்கிறதால எல்லா காயு போட்டு வீக் எண்டு இல்லயா நாளைக்கு போயிட்டு திருப்பியு மார்க்கெட்டுக்கு போவோ அதனால இன்னிக்கி ஃபுல்லா எல்லா காயு போட்டு விஜிட் டேபிள் ரைஸ் மாதிரி பண்ணிட்டோம் உம் எப்டி செய்யணூ சொல்லுங்க கொஞ்சோ நாங்ளா அப்டியா சரிங்க ஒன்னூ இல்ல வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டு கொஞ்சோமட் மட்டனுடைய இது இருந்துச்சுன்னா பீசஸ் இருந்துச்சுனாலு சரி கைமா இருந்தாலு சரி எல்லாம் போட்டு வதக்கிட்டு பிரியாணி செய்ற மாதிரி தா உங்க வீட்டில என்னென்ன வெஜிட் டேபிள்ஸு இப்போ வந்து இது வந்து வாரோ இறுதி இல்லையா அதனால கொஞ்சோ கொஞ்சோ காய்ங்க வீணாயிருக்கு கொஞ்சோ வந்து இருக்கூ வீட்ல அதெல்லா போட்டுட்டு இது எல்லாமே எல்லாமே உருளக் கெழங்கு எல்லாமே இருக்கிறதுலையா எல்லா காயும் போட்டு ஃபுல்லா பிரியாணி மாதிரி தாளிச்சு தம் குடுக்க வேண்டியது தா அதுக்கு முட்டை அவிச்சுட்டு ரைத்தா பண்ணிக்க வேண்டியது தா அது மத்தியான முடிஞ்சிருச்சு எங்களுக் க்கு மத்தியானம் சாப்பாடு இப்போ ராகி தோசை தக்காளி சட்னி அ தக்காளி சட்னி சாப்பாடு எல்லாம் சாப்ட மாட்டீங்களா ஆஹா நா அதிகபட்சம் சாப்பாடு எடுத்துக்க மாட்டோ டிஃபன் தா ஏஜ் ஆயிடுச்சு எங்களுக்கு ஆமா உம் நீங்களா எப்டி
நாங்களா இன்னைக்கு நாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சோ
உம் அ ஏன்னா டெய்லி மட்டன் இல்ல எதாச்சு மட்டனோட ஐட்டம் இது இதன் காசு குடுத்த மாதிரி இருக்கு சரி சரி சிக்கன் வாங்கி உம் சிக்கன் பிரியாணி மாரி செய்யலாம்னு சொல்லிட்டு உம் சரி சரி
ம அது செஞ்சோ சிக்கன் பிரியாணி லட்டு இப்ப அப்டி இல்ல இப்ப பசங்களுக்கு நா ப்பட்டு இருக்கேன்
சரி சரி சாப்டுறீங்க ஆமா அதயே சாப்டுவோ உம் எங்க வீட்ல அப்டியே பிரியாணி மீதி இருந்தாலு எடுத் த்து ஃப்ரிட்ஜ்ல வெச்சுருவொ. வெச்சுட்டு அத வந்து அடுத் த்த நாள் சுடு பண்ணி சாப்டுவோ. நைட்டுக்கு டிஃபன் செஞ்சுருவோ. திருப்பியு அதயே சாப்ட மாட்டோ.
அப்டிங் மாரி உம்
உம் எங்களுக்கா நாங்க அப்டி அப்டி இல்ல நாங்க நைட் சாப்ட்ருவோ செரி செரி ஆ அத முடுச்சுற்றீங்க ஆமா அது முடுச்சிருவோ. எக்ஸ்டரா இருந்தாலு உம் நாளைக்கே சாப்ட மாட்டோ. உம் ம் அதுக்கடுத்த நாளாநாளைக்கி அப்டியா செரி செரிங்க உம் செரி. அப்றோ என்ன செஞ்சுட்டுருக்கீங்க நீங்க.
உம் அதா சாப்பாடு குடுத்துட்டு இருக்கே. உங்களுக்கு எதாச்சு டாபிக்
டாபிக் பத்தி பேசலா நம்ப உம் நீங்க ஆ பயணத்த பத்தி பேசலா. இல்ல நீங்க உங்க கொழந்தய நீங்க பள்ளில விட்டத நா பாத்தே. அந்த அணு பவத்த பத்தி சொல்லுங்க. நா எனக்கு வந்து ஏ பொண்ண விட்டுட்டு வந்தே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்த அனு பவோ எல்லா எனக்கு திருப்பியு ரீவெண்ட் ஆ ச்சு. ஃபுல்லா எனக்கு அந்த ஞாபகங்களே வந்தது. உங்க கொழந்தய நீங்க பள்ளில உட்டுட்டு
ஆ ஃபஸ்டு டே வந்து எனக்கு எனக்கு ஒரு ரொ ரொம்
ரொம்ப ஒரு உம்
நா தா அவ ஸ்கூலுக்கு போனு ஸ்கூலுக்கு போணும்னு ஒத்த கால்ல இருந்தே. பட் இருந்தாலு நா கோ இ இல் அந்த விட்றப்போ எனக்கு ரொம்போ ஒரு எமோஷனலா ஆயிடுச்சு. நாதா அழுதே. பட் அவ்ங்க வந்து கேஷ் வால இருந்தாங்க. ஃபஸ்ட் டே கேஷ்வலா போய்ட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளூ நா போவே மாட்டே அழுதா
ரா
நா போமாட்டே நா ஸ்கூலுக்கு போ மாட்டே இத்தெனக்கு அவ கால்ல எயிட் ஃபிஃப்டிக்கு போய்
போய்ட்டு ம்
பத்தர மணிக்கெல்லா வந்துருவா. இருந்தாலு அழுவுறா. இல்ல மா நா போமாட்டே நா போமாட்டே. ஸ்கூலுக்கு போமாட்டே ஒரு ரெண் நாள் அழு
ரெண் நாள் அழுதா மூணாது நாள் வந்து கொஞ்சோ நார்மல் ஆயிட்டா குட் மார்னிங் மிஸ்னு சொல்லிட்டு போரா செரி செரி நானு நா அத பா த்த ஒடனே எனக்கு ஏ பொண்ண கொண்டு போய் விட்டது. சேம் எனக்கு ஃபுல்லா ஞாபகொ வந்து இன்னெக்கி ஏ பொண்ணோட பேசீட்டு இருந்தே. இந்த மாதிரி அந்த அவள பாத்த ஒடனே ஓ ஞாபகொ வந்ததா அந்த ஹேர் கட் கொஞ்சொ உன்னு கொஞ்சொ முடி லீத்தா இருந்துச்சுன்னா அ ஏ பொண்ணு மாதிரியே தா சு சுத்தமா அந்த பேக் மாட்டிக்கிட்டு ஓட்றது ஓடியாறது எல்லா பாத்துட்டு எனக்கு மொத்த மொத்தமா ஊ நாபகமு ஃபுல்லா வந்துருச்சு. ஆனா இவளு ஃபஸுடு டே போய் அழுகவே இல்ல. மிஸ்சு அவ்ங்க டீச்சர்ஸ் இந்த மாதிரி இந்த பொண்ணு அழுகவே மாட் மத்த பசங்க அழுவுரத பாத்து பாத்து அழுவனூ போலலுக்குன்னு நெனச்சிட்டு கொஞ்சொ கொஞ்சொ அழுகைய வரவழச்சா உங்க பொண்ணு. மத்தபடி உங்க பொண்ணு அழுகவே இல்ல. அப்பிடின்னு சொல்லிட்டு ம் ம் ம்
விட்டு போறீங்க ஆக்சுவலி
சொல்லி அங்க அ அந்த கேட் ஸ்கூல் கேட்டுல கால வெச்சாலே அவ்ளோ சத்தோ. குழந்தைங்க அவ்ளோ அழறாங்க. அத பாத்து இ பயந்தற்றா இவ. ம் ம் பயத்தால வர அழுகதா ம் ம் ம்
அதுக்கப்பொறொ ஜோயா கேஷுவலா இருக்கா அப்பிடின்னு
ம் சொல்றாங்க. ம் அடுத்தடுத்து அவ்ங்க மிஸ்ஸுங்கலா சொல்றாங்க
உங்க பொண்ணு ஸ்டூடெண்டட்ஸ் கிட்டயே வந்து
ம் கேட்க மாட்டேன்றா அஹ் மிஸ்சுங்களோடதா சுத்தரா அவுனுங்க ப்ரண்ட்ஸ் சொல்றாங்க எல்லா மிசுங்க கிட்டயூ பேசுறா
மிசுங்க கூடயு இருக்கா ஒ உங்க பொண்ணு ஸ்டூடென்ட்ஸ் கிட்டயே இருக்க மாட்டேன்றா மிசுங்களோட மட்டுதா பேசுறா
ஏ இவ மிசுகளோட இருந்தா அப்போ வந்து என் பொண்ணு படிக் கும் போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேர்ள்ஸு தனியா உக்கார வைப்பாங்க பாயஸ் தனியா உக்கார வைப்பாங்க இவ என்ன பண்ணுவானா கோயடு தா அதேதா ஒரே கிளாஸ் ரூம்ல தனித்தனியா கொஞ்சோ உக்கார வைப்பாங்க இவ என்ன பண்ணுவாலா போயிட்டு பாய்ஸ் ரெண்டு பாய்ஸ்கு நடுவுல போய் உக்காந்துட்டு இருந்தா ரெண்டு பேருக்கு நடுவுல உட்காந்துட்டு இருக்கிறா உங்க பொண்ணு இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து திருப்பி உக்கார வச்சாலு திருப்பி பாய்ஸ்ல போய் உக்காந்துக்கறா அவ கொஞ்சோ அந்த மாரி தா கொஞ்சம் நீங்க வுட்டுருங் மிஸ் அப்படின்னு நா சொல்லிட்டு வந்தே அவ அங்கதா உக்கார்ரா அவளுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லா வேண் இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல அவ வந்து அல அல அல ஹானா போ ஆம்பள‌ பசங்க அந்த அளவுக்கு ரோ ஆளு அழுகுறதுல்ல அதனால அவ்ங்களோடு சேந்துட்டுருக்கப் பொம்பள பிள்ளைங்க நறையா அழுவுறதால அவளுக் புடிக்கில அத்னால அங்க போய் உக்காந்துக்றா அவ அது அவ்ங் அலு அழுதாலு கொஞ்ச நேரத் த்துல சமாதான ஆய்றாங்க ஆம்பள பசங்க அதனால அவ்ங்ளோட வோ மே அதிகுமா அவ இது பண்றா பேசுறா கொல்றா அப்டின்னு சொல்லிட்டு அவ்ங்க டீச்சரே சொன்னங்க ஆனா அவளுக்கு தேட் ஸ்டாண்டட் வரைக்கு வரைக்கு சுரேஷு ரமேஷு மகேஷன்னு மூ ணு பாய் ஃப்ரெண்ஸ் தா அவங்களோடது ஏன்டி புனக்கு பொம்பள பசங்களாட ஃப்ரெண்ஷிப் இல்லையா அப்டின் கேட்டத்துக்கு வேண்டா வேண்டா அப்டின்னுவா அதுவே எங்களுக்கு சிரிப்பா இருக்கு எனக் அதெல்லா இப்ப இன்னக்கு சொல்லிட்ருந்தே உ ஒன் நீ போய் ஸ்கூலுக்கு முதல்னாலு ரிமோட் ம் மொதல் நாளே ரெண்டு ஃப்ரெண்டு் கூட்டு வரே யாரேன்னு பாத்தா மகேஷு ரமேஷு ஆ ரமேஷ் என்ற பையன் பக்கத்து வீட்டு பையன் தா இதுயாரு பகேஷ் இருந்தா அவனுடைய ஃப்ரெண்ட்டு அந்த பக்கத் இந்து வரா ஏன்டி ஒரு பொம்பள புள்ளியாவது ஃப்ரெண்டா காட்ரி நீ அப்டின் சொல்லிட்டு ஒரே சிரிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு ஃபுல்லா என் பொண்ணுகிட்ட அதான் பேசிட்டு இருந்தே நா சில பேரு
ஆவ்ங்க கேர்ள் ஃப்ரெண்ஸ விட அப் கொஞ்சம் பசங்க ஃப்ரெண்ஸே அம் இருக்காங்க தா அது அது காமன் தா அதுதா அவ்ங் இவ இவ இவ என் பொண்ணோட ஸ்கூல் மிஸ் கூட அதுதா சொன்னாங்க என்ன சொல்றாங்கன்னா உங்கப் உங்க பொண்ணு
ஆ அ
இப் ஒரு தமிழ் மிஸ்ஸு வந்தாவ் அவ்ங் கூட பொய்ராலாது முந்தியே ஆ ஆ ஐத் இதே மாரி ஏதாச்சு ஒரு
சுருன் வாங்வேஜ் மிஸ் வந்தா அவ்ங் கூட போய்ட்றாளாம் பட் எல்லா வெளாட்றாளா சிரிக்கராளா நார்மலா இருக்காத்
அங்யு அவதா ப்ரோ ரொம்ப கேஷுவலா இருக்கா அப்படின்னு நாங்க ஃப்ஸ்ட்டு டூ டேஸ் மட்டுன்தா அதுக் சக் கென்டே மட்டுன்தால் க்ருதாய் இப்போ வந்து ரொம்ப நார்மலா போறாம் ஸ்கூல் போறியானா நா ஸ்கூல்‌க்கு
ச்சரி ச்சரி ம் ம் ம்
என்னன்னா ஐயோ ஸ்கூல்க்கே போமாட்டா போல பயப்புறாளே அழுவுறாளேன்
அப்படின்னா நம்பளுக்கு தோணு நா நூ எம் ம் என் பொண்ணை விடும்போதூ இவ்ங்க பசங்கள விடும் போது அப்படிதா மனநிலை இரு கா அவ்ங்க என்ன அழுவாங்களோ அப்டின்ட்டு நா விட்டுட்டு வந்தெல்லா நா சாப்படவே இல்ல ப்புடியே இருந்தே ஜெனிக்கு ஆ அந்த ஸ்கூல்க் கு வாசல்லியே ஒரு மண் நேரோ நின்னே அப்றமா தா ஹ் எவ்ளோ நேரன்தா நிப்ப மூணு மண் நேரோ ஸ்கூலு மூணு மண் நேரோ வாசல்ல நின்
இல்ல இப்போ வந்து இப்போ இவ்ளுக்கு ஒன்ற மண் நேரன் தானா கூல் மிஸ்ஸே இவனுக் எல்லா சொல்றாங்க நீங்க நீங்க போங்க ஒன்ற மணி போ நீங்க நீங்க பாருங்க டைம் சீக்ரும் முடிஞ்சிரு அவ வன் அவ ரொம்ப கேஷுவலாக இருப்ப பாருங்க நீங்க நீங்க போங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்கூல் மிஸிங்க ல்லா சொல்றாங்க
செரி செரி இது ஸ்டாடிங்ல அப்டி தா இருக்கு அதுக்கப்பறோ அப்பறோ பழ பழக்கிரு எப்படா இவுங்க ஸ்கூலுக்கு போவாங்கன்னு ஆயிடு உங்களுக்கே இப்ப நம்ம நல்லபடி ய பேசணுனு நெனக் நெனக்கிறே மணி டைமிங்கு ஆயிருச்சி ஆ அ ஓகே நன்றி அ டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குதா செரி ஆல் செரி ஓகே ஓகே இல்ல டுவென்டி செகண்ட்ஸ் மாரி இருக்காங்காம் ஆம் இன்னு டென் செகண்ட்ஸ் தா ருக் அப்டியா செரி செரிங்க பாருங்க ஸ்டார்ட்டிங்க அப்டிதா இருக்கு போக போக அப்படவு ப எப்பட இவுங்களுக்கு ஸ்கூல் டைமிங்க ஆகு இவுங்க வீட்டுகளருந்து ஸ்கூலுக்கு போவாங்கனு ஆயிரு உங்களு கு கொண்டு நெக்ஸ்ட் மந்த்லா இருந்துதா ஃபுல் டே னு சொல்லிருகாங்க ம் இப்போ கொண்டு போய் விட் ட விட்ட மாதிரி தா இருக்கு ஒடனே கூட்டு வர டைம் வந்துரு
இந்த வீக் ஃபுல்லா எனக்கு அதேதா ஆ டைம் ஆயிருச்சு ஆ பேசினது ரொம்ப நன்றி ம்